ஹா வணக்கம் தோழரே பேசலாமா அதவாது நம்ம வந்து இப்போ அந்த கண்டன்ட் என்ன கண் எட்டு நான் ஃபிட்னஸ் கன்டேட்பண்ணிபேன் போசபோறம் தோலரே
ஆமா-ஆமா பிட்னஸ்
கண்டெண்ட் ஹேயு நம்ம நா பேச போகிறன் தோலரே அதாவது என்னன்னா சொல்றதுனா அதல வந்து பிட்னெஸ் கன்டென்ட்ல வந்து பாடி டைப்புனு சொல்லுவாங்க. பாடி டிப்னா என்றால் உட உடலின் பருமானங்கள் அதாவது ஒரு ஆ ஒரு-ஒரு திறமை இருக்கிற மாதிரி ஒரு-ஒரு விலங்குக்கு ஒரு-ஒரு உடல் உறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு-ஒரு மனிதனுக்கும் ஒரு-ஒரு உடல் உறுப்பு இருக்கிறது
உடல்- விய உடல் டைப்பு
ஹா அதுதான் உடல் டைப்பு அதுல வந்து மூன்று இருக் விக்கிறது அது ஆங்கிலத் தல எப்டி சொல்லானா எண்டோமோஃப் எஸ்டோமோஃப் எஃப்டோமோஃப் அப்டின் சொல்லிட்டு மூணு டைப் இருக்கு
செரிங்கஐயா
இத வந்து நம்ம என்ன பண்ணோனா அதுல வந்து ஃபர்ஸ்ட் நா சொன்னே என்டோமோஃப் வந்து எப்டி என்றா அது வந்து ஒல்லியா இருக்கிறவங்க ஒல்லியா இருக்கிறவங்கன்னா நீங்க சமீபத்துல நறைய பேரை பா்த்திருப்பீங்க நறைய பேருக்கு பாடி ஃபேக்ட் இருக்காது வெறும் தொப்ப மட்டும் இருக்கும்
உம்-உம்
நறைய பேர் அது அதை வச்சே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா நா எனக்கு எப்படி சொல்றதுன்னா எனக்கு உடம்பு இல்லை பட் தொப்ப இருக்கு
உம்
ம்மா இல்ல வெறும் தொப்பதான் இருக்கு இந்த தொப்பையை மட்டும் குறைச்சா போதும் அப்டின்ட்டுவாங்க அதுதான் கொஞ்ச கஷ்டமானது ஏன்னா இருக்கு இருக்கிறதுல அவுங்களது வந்து எப்டின்னா அவங்களுக்கு தொப்பா இருக்கிறது காரணத்தினால அவுங்க உடம்புல ஓரளவு எல்லாமே மசில்ஸ் இருக்கும் ஆனா அவங்களுக்கு வேற இடத்துல கைய்லுயோ கால்லியோ முதுகுலியோ செது அதாவது ந நெஞ்சு இடங்களையோ அங்கெல்லாம் நம கொழுப்பு இல்லாத காலத்துல தொப்ப மட்டும் இருக்கிறதுனால அது குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் த்தமா இருக்கும் அது இல்லாம அவங்கள வந்து ஹார்டு ஹர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க வந் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒர்க் அவுட் போன தான் அவங்களுக்கு மசுல்ஸ் சேரும் அந்த மெரி அந்த மாரி டைப்லதான் அந்த ஒல்லியா இருக்கிறவங்கல்லாம் வருவாங்க தோலரே அது ஒல்லியாரகத்து து நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது அது வந்து பிறப்புறுமை தோலரே ஆஹ் அந்த பிறப்புரிமைய வந்து அந்த பிறப்பு நம்ம எப்டி வேணா பொறக்கலாம் தோலரே நா ஒன்றே ஒன்று மட்டுதானா சொல்றேன் கேட்டுக்கோங்க பிறக்கறது நம்ம எப்டி வேணா பிறக்கலாம் தோழரே ஆனா கடைசியில் நம்ம எறக்கும் பொழுது அது நம்ம வந்து தூ எப்டி சொல்றதுன்னா அப் டிய இருந்த மாரி இருக்க- இருக்க கூடாது அதை விட நீங்க கொஞ்சம் பெட் ராக இருக்கலாம் புரிதா உங்களால முடிஞ்த உன் இந்தளவு நீங்க மாத்தலாம் அதாவதுதான் நான் சொல்றேன் அதுல வந்து ரெண்டாவது டைப் வந்து கொஞ்சோ எப்படி சொல்றதுனா மீட் மீடியம் டைப்ல இருப்பாங்க தோலரே அவங்க வந்து மசுல்ஸ்சும் இருக்கும் பேட் இருக்கும் தோழரே அதுக்கேத்த மெரி கொழுப்பு இருக்கு சதைகளும் இருக்கும் அவங்க வந்து எந்த மாரி டைப்னா அவங்க மோஸ்ட்லி வந்து வீ டைப்பர்ன்னு சொல்லுவாங்க தோழரே
அப்டியா தோலரே
வீட்டைப்பர் என்றால் இந்த முதுகில் வந்து நறைய பேர்கள் சொல்லுவார்கள் இந்த ஃபிட்னஸ் போறவங்கல்லாம் பட்டாமூச்சி மாரி ஒண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒர்க் அவுட் பண்ணானுங்கன்னா அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அந்த வி வி ஷேப்ல அந்த ட்ராப்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க தோழரே பின்னாடி ஒன்னு வரும் அந்த லா வந்து பெய் பர்தலே வரும் தோலரே அது நிறைய பேரு ட்ரெயின் பண்ணியும் வர வச்சிருக்காங்க எந்த பாடி டைப்பா இருந்தாலும் அத ட்ரெயின் பண்ணி வர வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க பட் வந்து சில பேருக்கு வந்து து அது பிறப்புரிமையாக வரதுனால அது ஒரு வீட்டைப்பு அது இரண்டாவது தழர் அவங்களுக்கு வந்து மசலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக வளர்ந்து தேடல்
புரிகிறது தோழரே
அ அவங்க வந்து தீ அவங்களு கஷ்டட்டுதான் ஆவணும் பிட்னெஸ் கண்டெட்னா சும்மா கடையாது தோழரே எதுவா இருந்தாலும் நோ பைன் நோ கெய்ன்ற மாரிதான் தோழரே ஒலி இல்லாமல் நம்மளுக்கு எதுவும் இல்லை அந்த மாதிரி தோழற மூன்றாவது என்ன என்னன்றால் எஃப் எஃப் ப் என்று ஒரு அமைப்பு தொரு அந்த அமைப்புல எப்படி என்றால் அவங்க முக்கால் வாாசி உ எப்படி சொல்றதுன்றால் காட்டா மாதிரி குண்டாகி இருப்பார்கள் தொணரு அதாது நம் தமிழில் சொல்ல வேண்டும் என் மலைப்பண்ணி போல் இருப்பார்கள் தோழரே அவர்கள் வந்து குண்டாகி இருக்கும் அஹ அவர்களுக் க்கு என்ன காரணம் என்றால் அவர்கள் எவ்வளவுதான் அவர் என்று ஒர்க் அவுட் செய்தாலும் சில கொழுப்புகள் கொறையாது அதாவது அவங்கள் இருக்கும் எப்படி என்றால் அரக்கன் போல் இருப்பார்கள் பார்க்க அந்த மாரி தோழரே
புரிகிறது தோழரை தோழரை இந்த உலகில் நாம் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு மக்கள் ஒருதவ மக்கள் நம் முன்னை குறை சொல்லி
ஆஹ் அதாவது ஆஹ் புரியுது புரியுது தோழரே
அதாவது நீங்கள் ஒல்லியாக இருந்தால் உங்க வீட்டில் சாப்பாடு கஷ்டமாக சோடு சாப்பிட மாட்டடியா என்று கேட்பார்கள் நீங்க குண்டாக இருந்தால் தின்னு தின்னுனு பெருத்து போயிருக்கியா என்பார்கள் இரண்டும் இல்ல நடுவுல இல்ல இருந்தால் இவன் என்ன சாப்பிடுகிறான் என்று கே
ஆமாம் சொல்லுற ஆமாம் சொல்லு நான் அதாவது நான் சொல்ல வேண்டிய நான் சொல்ல விரும்புவது எப்படி என்றால் உடல் என்பது நம்மளுக்கு காண சம்மந்தப்பட்டது அதை வந் இது ஒரு தனிப் பட்ட மனிதனுடன் இருக்கிறது அவர்கள் மாற்ற நினைத்தால் அது மாற்றலாம் மாற்ற வேண்டாம் என்ற அத்து ஃபேன் வேண்டாமல் போலாம் ஆனால் என்னை கேட்டால் என்றால் ஏதாவது இது ரொம்ப ச் கம்மியாக இருந்தால் அதை மாற்றிதான் ஆக வேண்டும் ஏனென்றால் அப்ப முடியாது இரு முடியாது புரிகிறதா இப் இப்போ அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது சம் அளவாவே கொண்டு வரலாம் அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் அது கொன் சிறிதளவாவது நம்மல் முடிந்த அளவு நம்ம நம்மளோட இத போட்டு பொட்டான்சியலை போட்டு இழுத்துட்டு வரலாம் தோழரே அதுதா நா சொல்ல வரேன் ஆஹ் அந்த மாரி பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும் இந்த மாரி எப்டி சொல்றதுன்னா பர்ஃபெக்ட்டா இருக்க முடியும் நம்மளுக்கு ஒரு தைரியம் கடைக்கும் தோழரே எதுவா இருந்தாலும் பேஃஸ் பண்றதுக்கு பிரச்சனைகளு எதிர்கொள்வதுக்கு அந்த மாரி ஆஹ் அந்த மரிதான் தோழரே இது வந்து உடல் அதாவது உடல் சம்பந்தப்பட்ட இது வந்து மெய்னான ஃபுட்டு தான் தோழரே ஃபுட்டு வந்து என்ன மாரி ஃபுட்டுனா ஜங்க் ஃபுட்ஸ்லா எடுக்காம உடலுக் க்கு வந்து புரோட்டீன் தருகிற ஃபுட்ஸ் மாதிரி முட்டைகள் புரோடின் அதிகமாக இருக்கும் ஃபுட்டு் சிக்கன் அந்த மாரி முட் ட்டைகள் எடுத்துக் கொண்டால் போது தோழரே அதுல இருக்கும் ஒரு புரோட்டீன் ஃபேட் ன்றது வந்து நம்ம மசில்ஸ வந்து இன்னு அதிகப்படுத்த தோழரே அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல அதாக இருக்கும் அதுலேயே ஃபேட் ஃபேட் டை கொறைக்கும் பொருளும் இருக் இருக்கிறது ஃபேட் அதிகமாக இருக்கும் பொருளும் இருக்கிறது தோழரே அதாவது ஜங்க் ஃபுட் என்று சொல்வார்கள் தோழரே அதுல ஃபேட் அதிகமா இருக்கு அத முடிஞ்சளவுக் கம்மி தான் பண்ணுவாங்க அந்த ஃபிட்னஸ் ஓரியன்டட் கண்ட்டல இருக்குறவங்க அது இல்லாம வெஜிடபிள்ஸ்சு நெறைய ச சாப்டுவாங்க தோழரே ஏன்னா அது அவங்களுக்கு ஜீரணமாகணும் அதி சீக்கிரமாக ஏனென்றால் அவங்க இன்ட்ரெஸ்ட்டா ஒர்க்க ஒர்க் அவுட் அதிகமா செய்யறதுனால ம் சொல்லுங்க சொல்
பேசறதை கேளுங்கள் நான் த சிறிதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நான் குண்டாக தான் இருந்தேன் சில பர்ல காரணங்களினால் நான் உடல் எடையை குறைத் தானாக குறைந்து விட்டது நானும் ம் முயற்சி பண்ண முயற்சி செய்தேன் ஆனா நெனச்சது நடக்கவில்லை ஏனெனில் நம்மள்து மன மதம் மனம் நிறை ந்தால்தான் நம் உடலும் நிறையும்
இல்லை நான் அப்படி சொல்லவில்லை நாம் முயற்சி செய்வோம் எவ்ளோ முடியுதோ அவ்ளோ முயை சி செய்வோம் அதி அதுக்குன்னு அது சீக்கிரமா நம் நம்ம வந்து முயற்சிய வந்து தளர உடக்கூடாது நம்மளுக்குன்னு ஒன்னு நேரம் நம்ளுக்கு ஒன்று காலம் கண்டிப்பாக இருக்கும் தோழரே நான் என்ன சொல்ல வரேன்னா முடி முடிஞ்ச அளவு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணும் தோழரே நீங்க வந்து ஒரு நான் எதனா ஒ செடி வளர்க்கறோம்ன்னு வச்சுக்கோங்க தோழரே அத வந்து நம்ம ஒரு வாரம் தண்ணிய ஊத்திட்டு இதுவளர மாட்டிகிது அப்டின் சொல்ட்டு போய்ட்டனா அது வளராது தோழரே அட்லீஸ்ட் அந்த வாரம்றது ஒரு மாசம் ரெண்டு மாசம் நம்ம தொடர்ச்சியாக தண்ணி ஊத்தனாதான் தோழரே அது அட்லீஸ்ட் ஒரு மொட்டாச்சு வெளிய வரும் அப்பதான் சந்தோஷமா இருக்குமே தவர இந்த ஃபிட்னஸ் ஓரியண்டெட் கண்டெண்ட் கூட அப்டிதான் நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு பண்ணாலும் அது வந்து ஸ்டார்ட்டிங்ல எந்த ரிசல்டும் வராது உங்கக்கு ஜீரோலா தான் வந்து நிக்கும் ப்பறம் நீங்க வந்து அத எப்டி சொல்லணுனா டெய்லி டெய்லி ப்ராஸஸாக நீங்கள் கணக்கு போட்டே போயின்னே இருக்கணும் அது ஒரு வேலையா நம்ம செஞ்சிகிட்டே இருந்து போயிட்ருக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ப்ராகரஸ் தெரியும் எடுத்தொனே ஸ்டார்ட்டிங்ல நம்மளுக்கு ஒன்ம் தெரியாது தோழரே அதாவது செடி நான் செடிய சிம்பிளா சொல்றேன் வெதை வச்சி நட்டிட்ருக்கோம் தண்ணி ஊத்துரோம் ரெண்டு வாரம் தண்ணி ஊத்திட்டீங்ன் நனச்க்கோங்க தோழரே வெளிலியே எதும் தெரியல அப்டின்னா அது வேறு வேறு உள்ள மண்ணு உள்ள வேறு வழர்துன்னு அர்த்தம் தோழரே அந்த வேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதா செடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் தோழரே அந்த வேர வந்து இதே நம்ம ஸ்டார்டிங்ல போட்னும் புரிதுங்ளா தோழரே அதுதா வந்து இந்த வேரு ஸ்டார்ட்டிங்ல நல்லா அடர்த்தியா இருந்தாதா மரோ நம்மளுக்கு நிக்கும் தோழரே அத வந் தே நறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுதான் தோழறே பிட்னஸ் கண்டன்ட் பொறுத்தவரையும் அந்த வேற என்ற திஸ்ட் அட் திங்கள நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்ப தான் அந்த வேற வந்து ஒரு ஒரு மசூலும் அப்ப தான் தூங்கிகிட்டு இருக்க மசூல் லாம் எழுப்பி விடுற மாரி தோழரே இத்தன நாள் நீங்க சோம்பேறியா இருந்துட்டு எல்லா மசூலும் தூங்க வச்சிட்டு திடீர்னு எழுப்புனா அப்டி தான் இருக்கும் அதாவது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு எந்த ப்ராசஸும் தெரியாது ப்ராக்ரஸும் வராது அப்புறமாக ஒரு ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் ஒருட வருடங்கள் பிறகுதான் ஆஹா இவன் இப்படி இப்படியா அட இருக்கிறான் பாக்கறதுக்கு ரம்யமாக இருக் க்கிற நாலு பேர் பாத்து சொல்லுவார்கள் ஆனால் அது கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் இததா இததெல்லா வர்றதுக்கு எவ்ள கஷ்டப்பட்டோம் என்று நம்மளுக்கு தான் தெரியும் தோழரே
கண்டிப்பாக தோழரே உண்மைதான் உண்மைதான்
மனதை திருடமாக வைத்துக் கொண்டு மனதைத் தவறவிடாமல் நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம் தினமும் செய்து கொண்டிருந்தாலே அதுவே போதுமாக இருக்கும் தோழரே நம்மளுக்கு அதுவே முடிந்த அளவுக்கு நன்மைக்கி தீ தீமைக் காண்டாமல் நன்மைக்கே நம்மளுக்கு தரும் நம்ம வளர்ச்சிக்கு உதவும் என்று நான் நெனைக்கிறேன் தோழரே நீங்க என்ன நெனைக்
கண்டிப்பாக தோழரே நீங்க ஸ் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைங்க ஐயா அதாவது ஆ நீங்க சொன்னது எல்லாமே உண்மைங்க ஐயா நீங்க இதே மாரி அஹ சே சே மோட்டிவேட் அ பண்றீங்க இதனால நம்மளுக்கு மோட் மோட்டிவேட் ஆவுறோம் இதனால வாழ்க்கையில முன்னேறுனா
வாழ்கையிலே அதாவது இவள நேரம் நம்ம நேரம் செலவழித்து பேசினது வந்து அது வாழ்க்கை ஒரு மனிதருடன் வாழ்க்கையை முன்னேறுது என்றால் அது அந்த நேரமாய் செலவு செய்ததுக்கு அது அர்த்தமாக இருக்கும் ஆ சொல்லுங்கள் ஆஹ் இதுவும் அதுதான் அதுதான் அதுதான் இதுவும் ஒரு விதமான அதாவது நம் நேரம் வந்து செலவு செய்யும் பொழுது அது நம்ம தேவையில்லாத நேரத்துக்கு செலவு செய்து கொண்டிருக்கோம் அதிகமாக இப்போ இருக்க காலக்கட்டத்தில் அது ஒரு ஒருவனுக்கு உதவுயென்றால் அது எவ்ளோ நன்மையாக இருக்கும் நீங்க நினைத்து பாருங்க அந்த நேரம் வந்து கோல்டு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி அதாவது உதவினதற்கு வேஸ்ட்டாக போகவில்லை நன்றாக இருக்கிறது
தோழரே நம்மல் டைம் முடிந்து விட்டது
ஆஹ் ஆமாம் தோழரே இன்னொரு காலில் நாம் சந்திப்போம்
நன்றி வணக்கம்